ஹலோ
சாப்டிங்ளா
ஆ நல்லாருக்கங்க
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
நல்லா இருக்காங்க எல்லாரு நல்லா இருக்காங்க என்னங்க திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க
திடீர்னுதா கூப்டங்க உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு மூணு நாள் லீவு வருதில்லிங்க
ஆமாங்க
அப்ப எங்க ஊர்ல ஃபங்க்ஷன்லா இருக்கு சரி கூப்புலானு சொல்லி கூப்ட்ட
ஓ அப்படிங்களா ஃபங்க்ஷன்னா எப்படிங் வீட்லீங்ளா இல்ல இப்போ இந்த மாரி உங்க ஏரியால எதாது ஃபங்க்ஷனுங்ளா
வீட்லயும் இருக்குங்க பெசலா பண்ணுவாங்க
ஓ சரிங்க
இப்ப வந்து பொங்கல்லா வப்போ காட்டுக் போயி
சரிங்க
முடிச்டப்புற அடுத்த நாள்ல வந்து கலை நிகழ்ச்சில்லா நெறைய வப்பாங்க ஊருக்குள்ள
ஓ சரி சரிங்க எப்படிங்க கலை நிகழ்ச்சினா
இப்ப சின்ன கொழந்தைகள்லா இருக்குல்லங்க
ஆமாங்க
உங்களுகெல்லா இந்த ஓட்ட பந்தய இந்த சாக்குள்ள ஓடுற ரேஸு சைக்கிள் போட்டி
சரிங்க
அது மாதிரி வப்பாங்க வச்சாங்கன்னா அதுல வந்து வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு பேத்துக் ப்ரைஸ் குடுபாங்க
ஓ
ஏ கொழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாரி ஆயிரும்லங்க
ஆமா ஆமாங்க அவுங்களுக்கு சும்மா திருவிழா பொங்கல் வைக்கிறோ அந்த மாரினா அவங்களுக்கெல்லா புடிக்காது இந்த மாரி ஃபங்க்ஷன்லா வச்சாங்கன்னா அவுங்களுக்கு எப்பப்படா பொங்கல் வரு அப்படின்டு ஒரு ஆர்வமா இருப்பாங்க கொழந்தைங்க பிரைஸ் வாங்கறதுனால ஆர்வமா இருப்பாங்க பரவால்லங்களே உம்
காலைல எந்திருச்சாங்கன்னா மூணு நாள் வந்து மூணு ஃபங்க்ஷன்ங்க வாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்க்கு போயிர்லா
சரிங்க
ஒரு நாள் வந்து நைட் ஆர்கஸ்ட்ரா மாரி போடுவாங்க
செரிங்க
அது முடிஞ்சவுனை அடுத்த நாள் வந்து நம்ம ஊருக்குள்ள கொழந்தைகள்லா இருப்பாங்களிங்லா
ஆமாமாங்க
அவுங்களுக்கு அந்த டான்ஸ் வர்றவுங்க டான்ஸு இல்ல வேற எதாது விளையாட்டு கபடி போட்டி
செரிங்க
இந்த மாரி வழக்கமா இருக்குல்ல வச்சிருப்பாங்க அதுல எல்லாருக்கு பிரைஸு
செரிங்க
இந்த மாரி டிஃபரெண்ட்ஸா எதாது யோசிப்போ இது உங்களுக்கு கயிறு இழுக்குறது இல்லங்ளா
ஆமாங்க
அந்த மாரி போட்டி குடுப்பாங்க அப்ற கேரம் போர்டு செஸ்ஸு அ விளையாட்டு பொருள் எல்லாமே வைப்போ
ஓ செரி செரிங்க பரவால்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு நோம்பி வந்தாலே
ஆமாங்க ஒரு நாள் ஃபுல்லா கேமுக்குன் தனியா ஒதுக்கிருவோ ஒரு நாள் வந்து டான்ஸு ஓ
செரிங்க
அந்நாள்ள வந்து கோயில்ல சிறப்பா பூஜ பண்ணுவாங்க
செரி செரிங்க அதுதா
எல்லா கலந்து வெச்சிருப்போ மூன் நாள் பாத்தீங்னா ஊருக்குள்ள எல்லாருமே தூங்காத மாறியே இருக்கூ
செரிங்க
எப்படா அடுத்த நாள் வருது இது பண்லா அது பண்லான் யோஸ்சிட்டே இருப்பாங்க
செரி செரிங்க
ஒரு வருஷொ ஒரு வெளையாட்டுன் மாத்திட்டே இருப்பாங்க
வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுவாங்க அப்டிதானங்க
ஆமா வருஷத்துக்கு ஒருக்க வரும் மூண் நாள்
செரிங்க
நல்ல இன்ட்ரெஸ்டா ஓடு
ம் செரி செரிங்க எனக்கு ரொம்ப புடிக்குங்க இந்த மாரி திருவிழாவெல்லா கிராம திருவிழாக்குலல்லா பொய் எல்லா ஃபர்ஸ்ட் பாத்தீங்ன்னா ஒன் ம் இது சொல்ற வரைக்குமே உங்ளுக்கு ஆரம்பிச்சதுலருந்து முடிக்க வரைக்குமே இருப்பெங்க எங்க வீட்ல எல்லாத்துக்கு பொறும பத்தாது அந்த அளவுக்கு ஃபுல்லா பாக்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் நேரொ பாப்பாங்க அப்புறம் போலாம் போலாம் பாங்க போரடிக்குதுன்னு எனக்கு ரொம்ப புடிக்கூ இந்த மாரி கிராமத்து விழாக்கலெல்லா ரொம்ப புடிக்கும் அதுல பாத்தீங்ன்னா கும்மியல்லா அடிப்பாங்க பாருங்களே அது சூப்பரா இருக்குங்க பாட்டு போட்டே பாடுவாங்க ஒரு பக்கொ குரூப் பா அவரவர் கும்மி அடிப்பாங்க ரவுண்டு் வந்து சின்ன ரவுண்டு பெரிய ரவுண்டுனுடிச்சுட்டே இருப்பாங்க ஜென்ட்ஸு லேடிஸு எல்லாரு சேந்து அடிப்பாங்க எங்க ஊர்ல ம் திருவிழா நடக்குங்க வருஷ வருஷத்துல ஒரு தடவ அதெல்லா ரொம்ப புடிக்கூ ஆனா என்ன அந்த டைம் மழையும் வருங்ளா ரொம்ப நேரம் போய் நி நிக்க முடியாது கூட்டிட்டிடுயாந்துருவாங்க போலாம் போலாம் போலாம்னு
உங்களுக்கு மழகில வந்தாலு இங்கே பெரிய மண்டபம் இருக்குங்க செட் இருக்கு
செரிங்க
அதனால ஆயிரம் பேரு நிக்லாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலதாங்க பங்ஷனே எடுப்போம்
ஓ பரவால்லிங்ளே
அதனால மழ வெயிலு இதல்லா பிரச்சனையே இல்லேங்க
செரிங்க
எல்லா மைக் செட்ட மாட்டிகிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமார்கூ
ஆ செரி செரிங்க
செரி நீங்க நகர பகுதியில இருக்கிறீங்க செரி அந்த மாரி எல்லா இருக்காது செரி கிராமத்து சைட்ல எப்டி இருக்குன்னு பாக்கட்டு அப்டின் கூப்டெங்க
ம் கண்டிப்பாங்க ம் கண்டிப்பா வர்றங்க வீட்ல அவர்ட்டையு சொல்ற நானு அவர்கிட்ட அவரு இவர்ட்ட ஒரு நீங்க ஒரு தடவ அவர் இருக்கும்போது உங்குளுக்கு கால் பண்றே ம் நீங்ளோரு தடவ சொல்லுங்க இந்த மாரி இருக்குன்னு கண்டிப்பா எல்லாரும் வர்றோம் ம்ம் எனக்கு இதெல்லாம் பாக்கணுனு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு
அது ஒரு தின்னந்த பாரம்பரிய கலைகள்ல ங்க அதி இதெல்லா போட்டு இருக்கனு
ம்
இதுல நறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க
செரிங்க
கலை நிகழ்ச்சினா உங்களுக்கு எல்லாமே அதுல கொண்டு வந்திருவோ சின்ன கொழந்தையில இருந்து பெரியவுங்க வரலக்கீ ஆராருக்கு என்னென்ன வந்து திறமை இருக்கோ அதெல்லா வந்து ஸ்டேஜ்ல வந்து பண்ணிக்கலாம்
ம் எங் பசங்கதா எங்கேயு வரமாட்டாங்க அ கோயில் பஃங்க்ஷன்னால வரமாட்டாங்கன்னு வைங்ளே வெளியில போறதுனா தண்ணி அந்த வாட்டர்ஃபால்ஸ் அந்த மாரிதா அவுங்களுக்கு புடிக்குங்க அப்பறம் கேம்மு வெளையாட்றது இப்ப கேமுங்கிறதுனால கண்டிப்பா கூப்ட்டா வந்துருவாங்க எனா அவுங்களுக்கு பசங்களுக்கு அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாரி போட்டிலா வப்பாங்கங்கிறீங்க்ளா அனால கண்டிப்பா வருவாங்க நா அவங்ககிட்டயு சொல்றங்க எனா லீவ்‌ நாளா இருஞ்ச்சுனா ஓக்கேங்க வந்துருவாங்கங்க எனா அவுங்களே ஸ்கூலுக்கு டியூஷ்னுக்குலா போறாங்ளா ஷோ லீவ் போட்டு கூட்டிட்டு வர முடியாது அவரு அக்சப்ட் பண்ண மாட்டாரு
நாளா ஒரு நாள் லீவு தாங்க உங்களுக்கு மூனுநாளு லீவிருக்கு
அது அதுதாங்க உம் டியூஷன் வப்பாங்க ஸ்கூலில்லனாலு டியூஷன் வப்பாங்க அந்த டைம்ல அதாது முன்னாடியே அட்வான்ஸெல்லா போய்க்க சொல்ல வேண்டிதாங்களா படுச்சுக்க சொல்ல வேண்டிதா உம்
பாத்தீங்னா நல்லாருக்கும் அதனால செரி நீங்கலா பாத்துருக்க மாட்டீங்கள அப்ப ஒரு நகரத்திலே எப்டி வந்து
ளா எடுப்பாங்ளா தீர்த்த கொடம் எடுப்பாங்ளா
தீர்த்தம்ளா எடுக்க மாட்டாங்க அனிக்கி
சரிங்
இங்க வந்து கோயில்ல சிறப்பான ஒரு பூஜை பண்வாங்க
ச்சேரிங்க
மாடுகல்லா வச்சிருக்காங் இல்லங்ளா
ஆமா மாங்க
க்க கோயில வந்து பூஜ போட்டு போலத்தா
செரிங்க
இப்ப நீங்க காட்க்குள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆடு மாடு கோழின்ட்டு எல்லாமே இருக்கு
ஆமாமாங்க
அதயெல்லா பாத்தாலே அவுங்களுக்கு ஒரு கொஞ்சோ ரிலாக்ஸாருக்கு
நீங்க பொங்கல் வக்கிறேன் சொல்றீங்கலே காட்ல ஆடு மாடல்லா வச்சிருக்குறனால எப்டி பகல்ல வப்பீங்களா இல்ல நைட்ல வப்பீங்களா காட்டுல
நைட்லா வச்சுட்ருந்தோங்க
செரிங்க
இப்ப வந்து எல்லா தூங்கிற்றாங்கனு கரட்டா பகல்லயே வச்சுறுங்க காலேல ஒரு பத்து மணியாவு
ஓ ஓ ஆனா நைட்ல தான வக்கணுங்க அந்த பட்டி பொங்கலுஞ் சொல்லி வப்பாங்க இல்லிங்ளா
நைட் டைம் வப்பாங்க ஈ ச ஈவினிங்ல ஒரு ஃபைடூ சிக்ஸு
ஆமாங்க
நாங்களா அப்டியே வஷ்ட்டுருந்தோ அவுங்ளா கொழந்திங்கலா வந்து தூங்கிற்றாங்க
செரிங்
அத வெச்சு முடிஷ்ட்டு வரும்போது ஒம்போதர பத்து மணிக்கு மேல ஆய்டு
அதுதாங்க
நாளா பாத்தீங்கனா ஒரு வாரத்து முன்னாடியே எல்லாரெடி பண்ணி பட்டி படல் கட்றது இதெல்லா பண்ணு
செர் செரிங்க எத்தன மாடு வச்சுருக்கீங்க க மாடெல்லா
ஆறு அஞ்சு மாடுருக்குங்க
ஓ எல்லாமே கரவைங்ளா
ஆமாங்
ஓ செர் செரிங்க ம் கண்ணக்குட்டில இருக்குதுங்ளா
ஆமாங்க இப்ப ரெண்டு கண்ணு போட்டிருக்குங்க
ஓ செரி செரிங்க
ஒரு ஆறு மாச ஆச்சி
எங்களுக்கு சீப்பம்பாலலா கெடைக்குங்களா கண்ணுக்கு குட் இந்த இது கண்ணு போட்ருக்குன் சொல்றீங்க சீம்பால்
இல்ல அது முடுஞ்ச்சுல ஆறு மாச ஆயிருச்சு
ஓ செரி செரிங்க மறுபடியு எதாவது குட்டி போட்டுச்சு
நெக்ஸ்ட் மந்த்து இன்னொரு கண்ணு போடுங்க அப்ப வெனா தர
அ செரிங்க அது என்னதா வெலைக்கி வாங்குனாலும் அந்த சீப்பம்பால் மட்டு ஃப்ரெஷ்ஷான இது கெடைக்கவே மாட்டேங்கிதுங்க அ அதனால தா சரி கேட்டே உங்கள்து அஞ்சு மாட்டு இருக்கனால மாத்தி மாத்தி இனுச்சுன்னா கண்டிப்பா ஒ ரெகுலரா இருக்கு அது கொழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க்ளாமா குடுத்தா
சரி
ம் சொல்றாங்க ஆனா கெடைக்க மாட்டேங்குதுங்க நானு கா பண வேணாலு தரேயினாலு என்ன பண்றாங்க மொதல் பால் குடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது மூணாவ்து பால் தர்றாங்க அது அவ்ளோ டேஸ்ட் இல்லைங்க தண்ணி மாரி ஆயிருது
ம் சேல் பண்ணுவாங்க அலா அ சே மிக்ஸ் பண்ணி குடு
அது ஏதோ இது பண்ணிடுறாங்க வாங்கி பாத்தங்க அது நல்லாவே இல்லைங்க நம்ம ஒரிஜினல் இதாக்கி வேற ஏதோ சாப்புட்ற மாரி இருக்குதுங்க
சேரிங்க நா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு குடுக்குறே
ஆ சேரிங்க
இப்ப ஒன்னொன்னு இதா அப்றோ
ஆமாங்க அது முதல் பால் ஆ இந்துச்சுன்னா அ வச்சுங்கங்ளே குக்கர்ல போட்டு செஞ்சோனா அப்டு கேக் மாரி வருங்க பசங்க ரெண்டு பேதுக்கு ரொம்ப புடி க்கு ம் நல்லா இருக்கு நாங்க ரெண் நாள் மூணு நாளைக்கு வெச்சு சாப்புடுவோ ஃப்ரிஜ்ஜுட்ல வெச்சுக்குவோ ம் இது கொஞ்சோ இது பட்டி சுக்கு இதெல்லா போட்டு ஏலக்கா எல்லா போட்டு பண்ணணு னா ஸ்வீட் மட்டு கம்மியா போட்டுக்குவேங்க இதே நம்ம கடையில வாங்குற கேக்லா தள்ளி நிக்கணு ம் அந்த மாரி நல்லா ஸ்வீட்டா இருக்கு பாலு பாலோட மனமே நல்லா இருக்கு அது இன் கொழந்தைகளுக்கு வந்துங்க சீம்பால் குடுத்தா ஒரு எதிர்ப்பு ஷக்தி வந்து நல்லா கெடைக்குமா நோய் எதிர்ப்பு சக்திங்குறாங்க நீங்க சாப்புடுவீங்களா
ம் எல்லமே சாப்புடுவோ அது வந்து ஒரு கா லைல ஏழும்பும்போது நாங்களே செஞ்சு சாப்ட்ருவோ
சேரி செரிங்க செரி எங்களுக்கு ஒரு நாள் குடுங்க கன்னு போட்டா கூப்ட்டு சொல்லுங்க வர்றோ
ஆ அக்க பக்க இருக்கிறவங்களுக்கு எல்லா செஞ்சு அப்டியே குடுத்துட்றோ கொழந்தைகளுக் கட் பண்
சேரிங்
நாங்க சாப்புடுறதுலயே கொஞ்ச குடுத்துடுவோ எல்லாருமே சாப்புட்டு நல்லாதுன்னு
சேரிங் சேரிங்க ம் சேரிங்க நா வீட்டல இருக்க அவரு இருக்கும் போது கால் பண்றே அப்புற உங்க இதுக்கு வர்றோ
சரிங்க நீங்க நீங்க எப்போ ஃப்ரீயா ஆச்சன்னா சொல்லுங்க எனக்கு கால் பண்
ஆ சேரிங்க ஆ ஓகேங்க கொஞ்ச வேலைங்க ஆ செரிங்க கொஞ்ச வேலையா இருக்குங்களா சிறகா அப்புறமா அவரு வந்ததை கால் பண்றே
ஓகே
ஆ ஓகேங்க பாய்ங்க
பாய்